ஹலோ எப்டிருக்கே தம்பி
ம் நல்லாருக்கு நல்லாருக்கீங்ளா
ம் நல்லார்க்கே சாப்ட்டீங்ளாம்
ம் சாப்ட்டே நீங் சாப்டீங்ளா
சாப்டாச்சிப்பா வெளில வேலைக்லாம் போயிட்டு வன்ட்டியா என்னாப் பண்ற
இல்ல இல்ல வந்துட்டே வந்துட்டே அப்டியே வர வழில கொஞ் நேரோ சும்மா லூடோ வெளால்லான்ட்டு அப்பதா நீங் மெச் சில் பண்ணிங்க ஆமா செரி பேசுவோ
பசங்கன்னா உங்களுக்கு எலலா ஃப்ரெண்ட்ஸ் கெடைப்பா குரூப் குரூப்ப கொஞ்சோ நேரோ நின்னு நின்னு பேசுவிங்கல்ல
ஆமா நல்லா அவர் கணக்கா ஒக்காந்து பேசுவோ இல்ல அவரு காணக்கா நின்னு பேசுவோ நல்லா ஜாலியா டைம்
அதுதா அதா கேக்குறே நானுமே பாக்குறே நா இன்னைக்கி நிஜமாவே சொல்றே இன்னைக்கி தெருவுல ஒரு பையன பாத்துட்டு வந்து நா எங்க வீட்டு பக்கத்து வீட்ல கேட்டேன் இந்த பைய எங்கன்னா வேலக் கிலைக் போவானா போ மாட்டானா எந்த நேரோ பாத்தாலு ரோட்லேயே ஒக்கான்ட்டு இருக்கானே அப்டின்ட்டு அந்தமாரி நறைய பசங்க ரோட்லயே ஒக்காந்துனே இருக்கானுங்களே என்ன தா பேசுவீங்க அப்டி
இல்ல ரோட்லல்லா ஐயையோ நமக்கு ஒர்க் இரு இல்லைங்ளா போயிட்டு வரும் போது அப்டியே கொஞ்ச நேரோ சும்மா நின்னுட்டு இருந்துட்டு
அதுதா சைரி இப்ப சும்மா நிக்கிற அப்டிதா என்ன தா பேசுவீங்க அந்த ஒரு ஹாப்னவரூ ஒன் அவரு
டேய் எங்கடா போனே என்ன பண்ண ஏது பண்ண உ லைப்ல என்ன நடந்துச்சி எல்லா ஷேர் பண்ணிக வேண்டியது தா அத பாத்தே இத பாத்தே இத பேசுனா இத செஞ்சோ
ஆ நானு பாக்குறே எங்க பாத்தாலு குரூப் குரூப்பா நிக்கறாங்க எங்க வீட்டுக்கிட்டயு அந்த மாரிதா கோவில் கிட்ட ஒரு குரூப் நீக்கு ஒரு கடக்கிட்ட பாத்தா ஒரு குரூப் நீக்கு எந்த நேரமு நின்னுட்டு இருப்பாங்க ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க
ஆப்டி எல்லா இல்ல விளையாட்ட பத்திதா சிஸ்டர் பேசுவோ வேற ஒன்னு இல்ல
ம் நா கே நா நெனைக்கிறே இவே வேலைக்கெல்லா போவானுங்ளா போமாட்டானுங்ளா அ இருக்கு இருக்கு
உன்னோ எத்தன கால் இருக்கு ஓகே அ அது முடிஞ்சிடோ
நமக்கு எதுக்கு வம்பு நமக்கு எதுக்கு தும்புன்னு செவனேன்னு ரோட்டல போவ வேண்டியதா வர வேண்டியதா நின்னுட்டு இருப்பாங்க பாத்துட்ருக்கே ஆனா எதுவு இது பண்ணிக்க மாட்டே நிமிந்து எல்லா பாக்க மாட்டே ம் நறைய இருக்கு இருக்கங்க அப்டின்லா பாத்தது கெடையாது அப்படியே பாத்துட்டு போயிடுவே
ஆ
இப்ப கொழந்தைங்கல்லா ஸ்கூல் விட போறதுனால தினமு போம்போது வரும் நம்ம அப்ப எல்லா வீட்லயே இருந்துருவோ வெளியில போ வேண்டிய வேல இல்ல தெரியல இப்ப அடிக் அடிக்கடி வெளியில போறோமா காலையில ஒரு தடறவ ஸ்கூக்கு கூப்புட்டு வர்றக்கு கூப்புட அந்த மாரி போயிட்டு போயிட்டு வர்றதுனால அப்போதா நோட் பண்ற எந்த நேரமு இந்த பைய காலையிலயு பாத்தே மத்தியானமும் நிக் நிக்கிறானே இவ எதுக்கு நீக்க
எறும்பு இருக்கு நாங்க எறும்புலயே உட்காக்குற சேரி இருங்க ஒரு நிம்ஷோ இருங்க ஒரு நம்ஷோ இருங்க ஏன்னா கிரௌட் ஆயிடுச்சுஇ இருங்க